ஹலோ.
ஆஹ கேக்குதா.
உம் சொல்லு.
என்ன கட் பன்ட்டீங்க.
தெரியல கட் ஆயிருச்சுப்புல.
உம். என்ன சொல்லிட்ட நீ ஆமா அம்மா இல்லன்னா சமப். சமப்பே.
ஆஹ உ அக்கா அக்கலா இல்லையா.
அ இருக்காங்க.
உம்.
சமப்பேன்.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
நீங்க எலாம் சமச்சு பழகுங்க பாய்ஸ் சமயல் தான் சூப்பரா இருக்கும்ன்னு சொல்லுவாங்க.
சமப்பாங்க சமப்பாங்க அப்ப பொண்ணுங்க எதுக்கு இருக்காங்க.
எப்பனாலும் உங்களுக்குல்லாம் ஏதாவது. தெரிஞ்சுக்க வேண்டாமா. அடலீஸ் ஒரு தோச சுடவாது தெரிய வேண்டாமா.
யூட் யூப் இருக்குல.
உம். பிர்லியன்ட்.
அப்படில்ல நீங்க இருக்கீங்கள கேட்டு சமைச்சுக்கலாம்.
ம் நான் தான.
எனக்கு சமைக்கலாம் தெரியாது. சாப்பிடதா தெரியுங்கிறீங்களா உ.
சமைக்க தெரியாத உங்களுக்குதா. ஃயூச்சர்ல.
நல்ல ஒயிப். கிடைக்குங்கிறியா.
ஹஹேஹ.
உஹஹம். எங்க அம்மா எனக்கு இப்பவே சாபோ உட்டுட்டு இருக்காங்க. நீல்லா வீட்டுல ஒரு வேளை செய். செய்ய மாட்டிங்கிற. உனக்கு வருவா பாறு அப்பத் தெரியு அப்படி இப்படின்னு. உ.
ச்சுச்சு. பைக் ரைட் போக புடிக்கும்மா உங். எனக்கு உங்க இது தாஜ்மஹால் போகனும் ஆச எனக்கு
உம்
அப்பறம் எனக் நல்லா இந்த குகை அந்த மாரி பிளேஸுக்கு எலாம் போகணும் ஆச
குகயா ஊட்டி போனா நல்லா இருக்
எங்க எங்க
ஊட்டி
ஊட்டியு நல்லா இருக்கும் குளிர் என் குளிர் தாங்காது
குளுர் குளுர் தாங்காத வெயில் தாங்குமா
வெயில் ஆஹ் வெயில் கூட தாங்கிருவேன் நடுங்கியிடுவேன்
புடிக்குமே அது நைட் ராவல் தான் சூப்பரா இருக்கும்
பைக் ரைடா நைட்டு தான் அது நல்லா இருக்கும் கால்லே ஒரே டஸ்ட்
உனக்கு என்ன பேக் பிடிக்கும்
எனக்கு பை என்ன பைக்குன்னா பிடிக்கும் பைக் அதுக்குன்ன அந்த குதிர பைக் மாரி இருக்கும அதுதான் பிடிக்கும்னு கெடையாது பிடிக்கும் பைக் அ பள்சர் அப்பாச் குதிர பைக்கா யமகா வா
ஆஹ எம்டி ஒன்னு இருக்குமுல பிளாக்
ஆமா ஆமா சரி இப்பதான் இப்ப ரீசன்டா ட்ரெண்ட ஆனுச்சு சேரி சேரி அந்த மு முகம் கூட ஏதோ ஒரு ஆழ்ந்த முகம் முலிம நீங்க இருக்குமே
அதான் இருக்கும்
அதனால ஆஹ் அதாதான் தெரியும் தெரியும்மா உம் பிளாக் கலரு
உம்
உஹம் ஆனா அது இப்ப ட்ரெண்டு் அணிச்சில நெறய பேய அதான்ப்ப பச்சிருக்காங்க அதாது இந்த இந்த காலேஜ் ஸ்டூடண்ட் மோஸ்ட்லி அதலாம் வச்சிருக்காங்க
உம் நானும் இப்பதான் எடுத்தவர ஒரு ஏழு எட்டு மாசம் ஆச்சு
உம் சுல்கேஷா
எத்தன எவ்ளோ அமௌண்டு ம்
திருபதாயரூபா
ஏ ஆண்டவா உம் நான் ஒன்பு ஒரு லட்சத்தி ஐம்பதாய ரூபா கிட்ட இருக்கும் நெனைச்சேன்
ஆஹ் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஸ்கூட்டி தான் தருவாங்க ஒனக்கு
றிங்கே உம்
அடுத்து காரு வாங்கனும் தாரு
ஆமா வாங்கணும் எல்லோ வீட்லையும் காரு ஒரு முக்கியமான
ஏதொருப் பிரஸ்டீஜ் ஒரு இது மாரி காரு வேணும் எல்லா ஃபேமிலிக்கும்
அதான்தான் முக்கியமான ஒண்ணுதான் பஸ் பட் வாங்கறதுக்கு காஸ்ட் ம் வேணும்
எங்க அம்மா வண்டி டீவு முடிஞ்சவுனே கார் வாங்கிடலான்ட்டாங்க
உம் நல்லதுதான் இப்ப எதுக்கனாலும் நம்ம புக் பண்ண தேவல்ல காரு வேணொ நம்மளே எடுத்துட்டு நம்மளே டிரைவ் பண்ணி ஓட்டிகளா
எனக்கு காரு ஓட்ட தெரியாது ஆஹஹா ஒரு ஒரு அளவுக்கு தெரியும் கத்துக்கலாம் அவ்ளோதான்
ஆமஸ் கத்துட்டு ஒரு மூணு மாசம் ட்ரைனிங் போனா முடிஞ்சிச்சு ஒரு மாசத்துலயே கத்துர்ளாம் ஆமா அதுக்கப்பறம் நம்மளே ஓட்டிர்லா பறந்து தரலாம் சிறுகடிப்போ நாங்க
ஆமா
உம்
ஆனா பைக்ல போரத் சூப்பரா இருக்கும் ஆன ஃபேம்லின்னா காரு சும்மா நம்ம என்ஜாய்ப்
ஆஹ் என்ஜாய் பண்ணிட்டு பேசிக்கிட்டே போறதுக்கு கார் சூப்பரா இருக்கும் பைக்லனால லவர் கூட போறதுக்கும் சூப்பரா இருக்கு சிம்பிள் அத அதான் அதான் அதான் எப்பனாலும் கல்யாண பன்னவங்களா நம்மளுக்கு காதலி தான உம் மழை பெய்யுதா உங்க ஊர்ல
எங்க ஊர்ல வெயில் நொறுக்குது
உம்
மழை வந்துச்சு சாய்ந்திரம் லைட்டா தூருச்சு
உம் இ பங்குனி மாஸ் வெயில் ஜாஸ்தியா இருக்கு ரொம்ப
ஆஹ் பயங்கரமான வெயிலா
உம் உம் பங்குனி மாசம் செ வெயிலு பல்ல கட்டுற மாரி காட்டிட்டு இருக்கு காத்து அடிக்கிற காலம் ஆனா இது ஆடி பெறக் ஆணி தான் பெறக்குதோ ஆடி பிறந்தாதான் காத்து ரொம்ப அடிக்கும்.
ஆடில அம்மீயும் நகரும்ன்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா காத்துலா அம்மீயே நகரும்
அம்மீஎல்லா நகராது உருட்டுஅதெல்லாம்
ஏ நகலும் போ
அஹ்ங்க வீட்டுல இருக்க அம்மி
ஆஹ் எங்க வீட்டுல மரம் வேர பக்கத்துல இருக் இருக்கறனால அது காத்தடிக்கும் போது நகலும் எங்க வீட்ல மரமே புளிய மரம் பெரிய மரம் ஆஹ் அந்த மாரி ரமே அப்படி அப்படியே ஆடி ஆடிய அதை சுற்றி இருக்கிற மண் எல்லாமே கேப் விட்டு இருக்கொ அந்த அளவுக்கு காதுரியும் நகரும் அப்டின்னா சும்மா கிடுகிடுகிடுனு ஆடும் அவ்ளோதான் நகும்னு அப்படியே பறந்துகிட்டு பறக்காது
ஆஹ்
சும்மாடியே எப்படிட்டு ங்கட்டங் ஆடும்
அவ்வளவு தான் ஆ
அதான் அம்மி காத்துல ஆடி காத்துல அம்மி நகர்து
சரி சாப்பிட்டீங்களா நைட் நீங்க
இல்லை இன்னதான் நீங்க சாப்பிட்டீங்க உமைதான் நீங்கள சாப்பிடடுணங்க
என்ன சாப்பாடு நீங்க உங்க வீட்டுல
இங்க தோசை உம் தோசை சாம்பாரும் தக்காளி சட்னி தான் இருக்கு தேங்காய் சட்னி வைக்க மாட்டிராங்க
தேங்கா சட்னி தான் நல்லா இருக்கும்
ஓ த சொலத்த ஆஹ ஹலோ
ஹலோ
ஆஹ் சொல்லுங்க
அப்புறம் உ உங்களுக்கு புடிச்ச இதெல்லா உங்க வீட்ல சமைக்கமாட். ங்களா உவங்க வீட்டுல சொல்றதா சமச்சு சாப்டுவீங்களா.
எனக்கு புடிச்சது சமைப்ப.
உம்.
எனக்கு புடிச்சதுங்கன்றப்போ. சும்மா ஏதாவது வெரைட்டி ரைஸ் மாரி. கிண்டுவ.
உக் எக்ரைசா.
எக்ரைஸ் ஆஹ அந்த மாரி எக்ரைஸ்சு அதுக்கு சும்மா உருளக்கிழங்கு மாரி பொரிச்சு.
உம்.
மோச்சவோ.
சோ என்ன மர. முடியாத டேஸ் உனக்கு ஒரு டேஸ் இருக்கும்ல.
டேஸ் அந்த மாரி டேஸ் எங்கப். ம்ச் என்ன டேஸ் ஆஹஹா அப்டி ஒரு டேஸ் இல்ல.
நெனவுகள் எதுமே இல்லையா உனக்கு.
வணக்கோ. நான் என்ன ந காலேஜ் படிச். சுருக்க அவ்ளோதான் வேற என்ன முடிச்சிருக்க அந்த காலேஜ் நினைவுகள் ஹ அதுதான் அதான். காலேஜ்ல இருக்கும் போது ஹேப்பியா வீட்ல இருக்கறதல சுத்த போர்.
செரி எப். எப்ப அழுதுருக்க.
அழுதுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹஹேஹ வீட்ல திட்டுனா அழுவ. அண்ணந்திட்னா அழுவ. அந்த மாரி. கால்ல ஃப்ரெண்ட்ஸோட சண்ட போட்டா.
ஓவரா எப்ப அழுதுருக்க அதிகமா.
அதிகமானா எனக்கு ம்ச் ரொம்ப பிடிச்சவங்கன்னா எங்க அண்ணந்தா. அவுங்க அவன் ஏதாவது. சொல்டானா ரொம்ப அழுவ.
ஓ ஓ அப்பல்லாம் நாலாம் டெய்லி அழுவனே வீட்ல திட்டுனா.
. ம்ச் எல்லா யாராலும் ஏதாவது எப்டியும் ஏதாவது ஹேர்ட் ஆகுற மாரி பேசதான் செய்வாங்க.
உம்.
அப்டு அப்டிங்கறப்போ கண்ணெலாம் கலங்கிற கலங்கதானே செய்யும்.
அழுமோது தொண்டையில ஒரு மாரி ஆகும்ல. அது மாரி உனக்.
திடீர்னு வாய்ஸ். சேஞ்சு ஆவும்
உம் நீ எப்புடி கத்தி அழுவியா சைலண்ட்ல அழுவியா ஹலோ ஹலோ
ஹலோ
நீ கத்தி அழுவியா சைலன்டா அழுவியா
ஹலோ
கேக்குதா
கேக்குது
நீ கத்தி அழுவியா சைலன்டா அழுவியா
சைலண்டல தான் அழுவேன் கத் கத்தியிலாம் அழமாட்டேன் சின்ன பிள்ளைல கத்தி அழுதிருக்கேன் சின்ன பிள்ளையில கத்தி அழுதிருக்கேன் இப்பல்லாம் சைலண்டல தான் அழுதிருக்கேன் விட் விட் விட் டுக் விட்
ஆஹ்